வணக்கம் தோழி எப்டி ஆ ஒன்னு பண்ல தோழி உங்ககிட்தா பேசிட்ருக்கோ தோழி எப்டி இருக்கிங்க தோழி
நல்லாருக்க தோழி நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கிங்கோ
ஆ நல்லாருக்க தோழி சாப்ட்ட தோழி நீங்க சாப்ட்டிங்ளா
இப்பதாம்ப்பா சாப்ட்ட இதுக்கு மேலதா வந்து வேலை தோழி நம்ம என்னா தலைப்பு பேசலா இன்னிக்கி
இன்னிக்கி வந்து இந்த சேவிங்ஸ் இருக்கு இல்லைங்ளா நீங்க எப்படி காச வந்து எப்புடி பணத்த எப்புடி சேமிப்பிங்க ஃபினான்ஷியலா நீங்க வீட்ல என்ன சப்போட் பண்விங்க
நா வந்து இப்ப வந்து எங் வீட்டுக்காரு என் கணவர் வந்து எனக்கு வந்து கோல்டெல்லா நறையா வாங்கி தரமாட்டாங்கோ தோழி எனக்கு வந்து கோல்டு மேல கொஞ்ச இன்ட்ரெஸ்ட்டு அதுனால அவரு என்ன பண்ணுவா ஆமாங்கோ எங்க அவரு வந்து எனக்கு வீட்டு செலவுக்காக கொஞ்ச அமௌண்ட் குடுப்பாங்கோ தோழி அந்த அமௌண்ட்ல நா என்ன பண் ஆமா ஆ குடுப்பாரு ஆனா அந்த விஷய வேறு குடுப்பாரு எனக்கு செலவுக்கு பர்சனலான்னு குடுப்பாரு வீட்டுக்கு எதாச்சு வாங்கறதுக்குனு அதுக்கு குடுப்பாரு நா என்ன பண்ணுவே எ குடுக்க மாட்டாரு குடுக்க மாட்டாரு அதே மாரி அதே சமய பசங்க ஆசப்பட்றது வந்து வாங்கி தருவாரு சம்டைம்ஸ் வாங்கி தரமாட்டாரு வேண்டா அப்டின்ற மாரி சொல்லிடுவாங்கோ அப்போ பசங்க என்னாவராங்னா அவுங்க ஹர்ட் ஆயி ஃபீல் ஆயர்றாங்கோ அதுக்காக நா என்ன பண்ணுவ என்னுடைய அமௌண்ட் டு எனக்காக நா வந்து அவ்வளவா செலவழிச்சிக்க மாட்ட ஆ இப்டிதா அது எடுத்துட்டு போயிட்டு இந்த மாரி கோல்டு இப்போ கோல்டு கடைங்கெல்லா பாத்திங்னாக்க ஒரு இது மாரி சீ இது மாரி நடத்துவாங்கோ நீங்க வந்து மன்த் மன்த்து ஆமா அத வந்து அப்டியே க அது வந்து கட்டிட்டு போவோங்கோ தோழி அப்டியே மாச மாச கட்டிட்டு போ ய்ட்டு அந்த என்டு ட்வெல் மன்த்ஸ் முடியுற வரைக்கு அந்த மாரி கட்டிட்டு அதுல சேவிங்ஸ் பண்ணுவ ஆ அப்பற அப்பா அம்மாலா ஊருக்கு போனா குடுப்பாங்க அமௌண்ட்டு அதெல்லா வெச்சு பசங்க எதாச்சு ஆசப்பட்டு கேட்டாலோ செஞ்சாலோ அவரு வந்து தொந்தரவு பண்ண மாட்ட அந்த அளவுக்கு அதுல இது பண்ணுவ ஆ ஆ அப்டி அதுல வாங்கி தரது பசங்களுக்கு புடிச்ச விஷயமல்லா
நல்லது தோழி நல்லது தோழி இப்ப நான் ஆமா தோழி இப்ப நா என்ன பண்ணுவன்னா இப்ப பசங்க கிட் யு உண்டியல் குடுத்துருவாங்க தோழி உண்டியல் குடுத்து அ எங்க கிட்ட எப்பல்லா காசு இருக்கோ டெய்லி அவர் வந்து சில்றையா கூட தருவாரு சில சமய பத்துருவா இருவதுருவா தருவாரு சில சமய அம்பதுருபா எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாரி தருவாங்க ரெண்டு பேருமே இப் பந்தே கொழந்தைங்களுக்கு வந்து அந்த அ காச வந்து சேமிக்கணுன்ற ஒரு பழக்கத்த வந்து நாங்க இப்பந்தே கத்து குடுக்குறோ தோழி அத மட்டு இல்லாம ஒரு குறிப்பிட் ட அமௌண்ட்ட வந்து சம்பள வந்துருச்சுனா எடுத்து வெச்சுருவோ தோழி எடுத்து இப்ப அவர் எனக்கு இப்ப ரெண்டாயிர மூவாயிர தரான்ன அத அப்டே நா எடுத்து வெச்சிருவ தோழி எதாச்சு எமர்ஜென்சினா மட் டுந்தா எடுப்போ இல்லன்னா அது அப்டியே சேவிங்ஸ்லயே இருக்கு திரும்ப அடுத்த மாச அடுத்த மாச என்ன பண்ணுவாரு நா மாச மொதல்ல தரமாட்டே மாச கடசில எவ்ளோ மீறுதோ அத அப்டியே குடுத்தர்ற அந்த மாரி குடுக்குறதெல்லா கொஞ்சொ சேத்து வெப்பந் தோழி அப்றொ நெகசீட்டு மின்ன போட்டோ தோழி இப்போ வந்து நாங்க போடல தோழி நகசீட்டு
ஆமாங்க ரேட்டு ஹெவியாயிட்ச்சி ஆமா மின்ன எப் எப்டின்னாக்கா கணவருக்கு தெரியாம நம்ப்ளே சேமிச்சு கூட வாங்குற மாதிரி இருந்ச்சுங்க சூழ்நெல இப்ப வந்து எப்டி ஆயிர்ச் சினாக்கா அப்டியே ஒரு கிராம் வாங்னுனா கூட அவுங்ளுடைய இது இல்லாம வாங்க முடியாதுன் ற மாதிரி ஆய்ர்ச்சு ஏன்னா அவ்ளோ கம்மியா இருந்தது முன்னாடி ஏதோ ஒன்னு நம் சேவிங்ஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துருவோ அ ஓகே அவரு அவருக்கு அப்பறமா கூட காட்டிக்லா அப்டின்ற மாரி இப்ப ரேட் ஆவ ஆவ அது அந்த காசு அவுரு போட்டு ஆகுணு மீதி அதுனால கண்டிப்பா அவருக்கு இன்ஃபாம் பண்ணிட்டு அவரயு கூட்டிட்டு போய் வாங்குற நெலம தாங்க இப்ப இருக்கு அது கூடொ இப்ப வந்து நம்பொ எவ்ளோ முன்னெல்லா ஒரு ப ஒரு சவரன் எடுத்துட்டு வரது இப்ப ஒரு கிராம் ரெண்டு கிராம் வாங்கறதுக்கேதெ கஷ்டமா இருக்கு
உண்மதா தோழி உண்மதான் நான் கூட பாத்திங்கன்னா நெறைய காய்னு சேப்பே எ ஃப்ரெண்ட்ஸையு எல்லாரையுமே நா வந்து ஊக்குவிப்பே காசு இருந்தா சேத்து வச்சு காயின் வாங்கி வைங்க ஊர் சிறு துளி தா பெருவெள்ளமாகு கொஞ்சொ கொஞ்சொ சேக்கறது ஒரு நாளை ஒரு ஒரு ஆறு மாச கழுச்சு அது ஒரு நாலு கிராம் ஆகலா
அப்டிதாங்க தோழி நானு ஒரு ஃப்ரெண்டு பேச்சு கேட்டுதா ஓரளவுக்கு நானு சே சேத்தந்தா ஆனா வந்து ஆமா ஓரளவுக்கு நானு சேர்த்தே அப்டிதா அவுங்க தெரிஞ்சு கடையு சொன்னாங்கொ அங்கெயு போயி பாத்து எல்லா வாங்கி ஒரு எ எங்களுக்கு சொல்ல போனா அதனால ஒரு கடன் இது பண்ணாங்க தோழி எனக்கு ஒரு பெரிய கடனே இருந்தது அந்த மாரி காய்னா வாங்கி வச்சுது கடசில அதே வந்து நா வந்து குடுத்துட்டு வந்த கடன அடச்சேங்க தோழி அது எவ்ளோ ஹெல்ஃபுல்லா இருந்ச்சு எங்க கைல சேமிச்சிருந்தா கண்டிப்பா அந்த அமௌண்ட் இருந்திருக்காது என்க்கு அது வந்து அவ்ளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது எங்ளுக்கு அதனால அந்த மாரி ஏதா
எதாச்சு ஒன்னு தப்பு கிடயாது இப் நீங்க சொல்றீங்கொ இப்ப உங்கொ பசங்க வந்து சேமிக்கிறாங்க ஓகே போட்றாங்கன்னு அவுங்களுக்கு தெரியாது இங்கொ தோழி சின்ன பசங்களா சொல்ற மாரி போட்றாங்க அதே அதுவு இந்த தெருவுல வந்து ஒரு கடைக்கு பதிலா அப்டியே ஒரு நூறு கட ஒரே தெருவுல பாத்தே நா ஃபஸ்ட்டு குடுத்த ஒடனே நம்ம புடுச்சி
கரெக்ட்டு தாங்க தோழி கரெக்ட்டு தா தோழி ஏன்னா ஒர ரளவுக்கு சின்ன பசங்க சொல்றத கேப்பாங்க ஓரளவுக்கு பெரிய பசங்க கேட்க மாட்டாங்க
ஆமா ஏ காசு ஏ ம் சாப்டணு அவுங்களுக்கு வந்து எதாச்சு புடுச்ச வாங்கி சாப்ட்ருர்ணு அப்டிதா தோ ஆனா நானு நெறைய அவங்களுடைய மா த்தத்துக்காக நானு கத்து தரே அ ஒரு எல்லா சமயமு ஒரே மாதிரி இருக்காது ஒரு டைம் கஷ்டமாவு இருக்கு அட்லீஸ்ட்ல நம்ப இப்டி கொஞ்ச நாளா சேவிங்ஸு பண்ணி கொஞ்ச அமௌண்ட்டு கைல வெக்கணு அப்டின்றதெல்லா
அதே மாரி எங்க வீட்டுக்காரு வந்து பாத்திங்கனா கேக்குறப்ப வாங்கி தரமா காசு இருந்துச்சுனா வாங்கி தருவாரு சர்வீஸ் போனாருனா அந்த காசுக் பசங்களுக்கு வாங்கி தருவாரு ஆ டெய் லினா டெய்லினா எதோ ஒரு இருவது ரூபா முப்பது ரூபா ஒர் ந்த ஒரு நாங்க வந்து நெறைய அ பெரிய லெவல்ல ஸ்நாக்ஸு சாப்பிட்றதில்ல இவ்ங்க இந்த ம மு முறுக்கு பக்கோடா ரிப்பன் பக்கோடா அது வந்து எங்க வீட் ட்டு மொனக் கடைல இருக்குங்க அங்க போனனா ஒரு பாக்கெட் இருவது ரூபா மிஞ்சிப் போனா இருவது இருவது இல்லனா இருவது ஒரு பிஸ்கேட்டு அந்த மாரி தாங்க வாங்கி குடுத்துருவோங்க எப்பயாச்சு ஒரு தடவ தாங்க
ஸ்நாக்ஸ் வாங்கி வீட்ல வக்கிற பழக்கமே நா வக்கெ மாட்டேங்க தோழி என்ன பண்றாங்கனா ஸ்நாக்ஸ் வாங்குனாக்கா அது வந்து ஒரே நாள்ல சாப்ட்டு ஃபுல்லா ஸ்நாக்ஸே சாப்டணுன்ற மாரி ஸ்நா சாப்புட்றாங்க அது ரொம்ப அன் ஹெல்தி இல்லையா அந்த அளவுக்கு சாப்டக் கூடாது இல்லையா அதனால வந் ந்து நா என்ன பண்ணுவே இந்த பேக்ரி ஐட்டமா இந்த மாரி எண்ணெ ஐட்டம் இதெல்லா வந்து எப்பயாச்சு ரேரா வாங்கி தருவாங்க தோழி ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைமு மூணு மாச ஏனா நம்ப அடிக்கடி வாங்கினு வந்து வெச் சியாலுமே அவ்ங்களுக்கு வாய் கட்டுப்பாட்ல இருக்காது இன்னொன்னு நானு டயட் ஃபாலோ பண்றதுனால நானு சாப்ட மாட்டேங்க தோழி அத வாங்கிட் ட்டு வந்து வெச்சிட்டு அப்பறமா பசங் ஃப்ரூட்ஸ் வேணுமா ஃப்ரூட்ஸ் வாங்கி குட்த்துர்றே பட் ஆனா இந்த மாரி ஐட் டம் வந்து கொஞ்ச தவிர்க்கனு தோழி எப்பயாச்சு இவரு எதாச்சு எங் கணவர் வாங்கி குடுத்தாதா உண்டு எங்க வீட்டுக்காரு எங்கயாச்சு வெளிய கூட்டு போம் போது
வெளிய கூட்டு போகுமோது நல்லது தோழி ஆனா எங்க பசங்க இருக் க்குறாங்க
ம் அவரு கூட பெருசா ஒன்னுலா இல்ல இந்த முட்ட பப்ஸு ஏ நார்மல் பப்ஸு இந்த பீஸா இந்த மாரி எதாச்சு கேட்டா எ அது கூட எப்பயாச்சுதாங்கோ
ஒரு தடவ ஆ நல்ல விஷ்யந்தா தோழி நல்ல விஷ்யந்தா இதே எ சின்ன பைய கண்ணுல ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கக் கூடாதுங்க இருந்துச்சுனா போது டக்கு டக் க்குனு வந்து ஒடனே காலி பண்ணிடுவா
ஆச அதுக்கு தாங்க தோழி நீங்கோ அ ரெகுலரா வாங்கி வச்சுட்டே இருந்தா அப்டியே சாப்ட்டுனே இருக்காங்க நம்மோ வாங்கி தராம இந்த மாஸ் த்துக்கு ஒரு டைம் வாங்கி குடுங்க பாருங்க அப்ப ஒரு நாள் தான சாப்ட்டு போட்டு விட்ருங்கோ அப்போ மொத்தமா வாங்கி குடுத்துட்டு விட்ருங்கோ இது நம்ப அப்பப்ப வாங்
அது நா என்ன சொல்றது நாளைக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸ் வாங்கி கெட்ச்சா கூட சாப்பிடுவாங்க பழோ அவ்ங் கால்ல எந்திரிச்சு சாப்பிட்ற அதுக்காகவே நானு வீட்ல நெறைய ஸ்நாக்ஸ் வாங்கி வெக்கிறது இல்லங்க இப்ப நாளைக்கு ஸ்கூலுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் இன்னைக்கு சாந்தர போய் வாங்குவோ வாங்குறப்ப பசங்க எதனா ஒரு பிஸ்கெட்டோ இல்ல முறுக்கோ எதனா கேட்டா வாங்கி குடுக்குறதோட சேரி அது நாம நெறைய வாங்கி வச்சா கடகடன்னு எடுத்து சாப்ட்டு காலி பண்ணிடுறாங்கங்க
நீங்க அவுங்களுக்கு தெரியாமதா எடுத்து வச்சு குடுக்கணு போலயே
என்னங்க எவ்வளோ தூரங்க மறைக்கிறது கிச்சன் ஷெல்ஃப் ஏறி பாக்கறாங்க
போடுங்க அந்த குண்டே ரெண்டு செம சேட்ட பண்றாங்க போல உங்களுக்கு வீட்ல பூன வளக் குறது இந்த நாய் வளக்குறது இந்த வேலையெல்லா தேவையே ல்ல போல உங்க பையனே வந்து எல்லா தேடி எடுத்துருவாங்க போல
நேத்து காய் வாங்கிட்டு வந்தோங்க காய் வாங்கிட்டு வந் த்துல என் பெரிய பைய ஒரு காட்டு நெல்லிக்கா எடுத்து போட்டிருக்குறாங்க செரி வாங்கினு வந்த காய் எடுத்துக்கிறப்ப நா ஒண்ணு எடுத்து போட்டேமான்னு அத எடுத்து இப்டி கையில தாங்க வச்சா குடு குடுனு
சண்டதனா
அப்பறோ ரெண்டு அடி போட்டு வாயில இருக்கிறத எடுத்து கழுவி கட் பண்ணி தனிப்பாதி அப்டியே சாப்டுங்க புளிப்பா இருக்கு அது எப்டின்னு அவுங்களுக்கு தெரியில சாப்புடு சாப்பிட வச்சு சாப்ட்டு தண்ணி கூடிக்கிணு இனிப்போ டபக்குன்னு எடுத்து வாய்ல போட்ட சாப்ட்டாங்க சா எ சின்ன பையே அதெல்லா சாப்புடுவாங்க உப்பு தொட்டு சாப்புடுவா
ஏ இப்போ நீங்க அப்டி குடுத்து வாங்கிக்கினாங்க ஓகேவா இன்னு கொஞ்ச பெருசாவுட்டு இவ குடிக்கிற டம்ளர்ல அவ குடிக்க மாட்டா அவ குடிக்கிற டம்ளர்ல இவ குடிக்க மாட்டா தண்ணி கூட இருக்கட்டு சாப்பாட கூட இருக்கட்டு அவ தொட்டது நா தொடமாட்டே நீ இவ தொட்டது நீ தொடமாட் டேன்றதா ப்ரச்சனப்
என்னங்க இப்ப இப்பவேங்க வந்த ஒடனே ஏ அ ப்ப போ போகோ சேனலே எனக்கு இந்த சேனல் தா வேணு எனக்கு இந்த சேனல் தா வேணு இவ வந்து அவுனுக்கு புடிச்ச சேனல்ல பாக்குறா அது ஒரே பெரிய பஞ்சாயத்தா இருக்குங்க ஒன்னு முடியலங்க
இப்ப கொஞ்சோ ஸ்கூல்க்கு அனுப்புறதால கொஞ்சோ நிம்மதியா இருப்பங்களா கொஞ்ச நேரோனா
இ அப்ப வந்துருவாங்க வந்து உருண்டு பெரண்டு அடிச்சு குத்துறது பென்சில குத் காலையில கூட ரெண்டு பேருக்கு அடிங்க நா போட்டு அடி அடினு அடி
ஏங்கோ நீங்க அப்டி சொல்றீங்களே உங்க சின்ன பசங்களுக்கே சண்டைன்றிங்க என்து டென்த்துக்கோ டென்த்துக்கு போய் கூட இன்னுமே நா இன்னு அந்த ப்ரச்சனைல இருந்து வெளியே வரலைங்கோ அப்டிதாங்க போது
என்னங்க நா இன்னைக்கு போட்டு நேத்து அடிச்சுட்டே சாப்புட்றப்ப அவரு வாய அவுங்க அப்பா ஊருக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரோ முடிஞ்சு இன்னொரு வாரோ ஆகுது அப்பா எப்ப வருவாரும்மானு ஓன்னு அழற ஹ
ஆ
அவ சின்ன
பாச ஃபுல்லா அங்க போய்டுச்சு அதுதா நாங்க கூட வல்ல இருக்கு போதெல்லா இவங்க அப்பா விட்டு வேலைக்கு போய்டுவாங்கோ அந்த மிட் நைட்ல கெளம்புவாங்க போய்ட்டா ரெண்டு மாசோ மூணு மாசோ வர மாட்டாங்கோ அது அன்பி தரப்போற அளவு அ அதாச்சு அந்த பசங்களுக்காக ரொம்ப ஏக்கமாருக்கு அழுவு வாங்க பாருங்க அது என்னாலியு கண்ட்ரோல் பண்ண முடியாது சொல்லவு முடியாது அப்டில்லா ரொம்ப நாள் கஷ்டப்பட்டது உண்டுங்கோ ஏன்னா பசங்களுக்கு சொல்ல வராது ஆனா அப்பா இருக்கனுன்னு கூடனு ஏங்குவாங்கோ அது எப்டி நம்போ இது பண்றது சொல்லுங்கோ ஒரு
ஆனா நா சொல்லுவேங்க ஆள்றப்ப அ பாரு வீட்ல இருந்தா காசு வருமா அப்பா போனா தானே உனக்கு ஸ்நாக்ஸ் வரு ஃபீஸ் கட்ட முடியு இனிக் கேக்கறதெல்லா வாங்கி தர முடியு அதனால வந்து அப்பா வேலைக்கு போன தா சம்பாதித்து நம்மளுக்கு வந்து பண்ண முடியு அப்டி தாங்க நா வந்து செல்லுரங்க ம் செரி தோழி மிக்க நன்றி இன்னொரு காலில பேசலா தோழி நீங்க இதுலயே லைன்லயே இருங்க தோழி ஓகேங்ளா ஓகேங்க